ஹலோ
ஹலோ
ஆ சொல்லங்கப்பா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே. உங்களுக்கு ஃபோன் பண்ணனு பண்ணனுன்னு நனச்சிட்டு இருந்தே டைமே கெடைக்கல. அதா இன்னிக்கி எப்டியாச்சி உங்கள்ட பேசீல்லா அப்டின்டுதா கால் பண்ண. பா உங் உங்கள்ட ஒரு விஷயோ கேக்கணும் அது என்ன இப்ப பைக்கு கத்துக்கறதுக்கு நா எயா ஃப்ரெண்டு மு மூலியமா கத்துக்க ப ட்ரை பண்ண. ஆனா வந்து அது வந்து அவுங்களு கத்துதா குத்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு ஒரு ஒன் வீக் போயிருப்பேன்னு வெங்கலே. அதோட அவுங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சி சரி அப்டின்ட்டு ஆ அதா ஒரு இப்ப கத்து குடுப்பாங்கல்ல சென்டர் மாரி வெச்சி அந்த மாரி போயி கத்துக்கலாமா நீங்க எப்டி கத்துக்கிட்டீங்க.
நா அதுங்கல எல்லா போகல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட பைக் பைக்குலதா நடுந்தது. ஆல்ரெடி நா கத்துக்கிட்டதே லேட்டா தா கத்துக் கிட்ட நா வெளிநாட்ல இருக்க போம்போது கூட பைக் ஓட்ட தெரியாது. அப்ப கூடோ நா ஏயா ஃப்ரெண்டுட்ட கூடோ சொன்ன. ஏ ஊர்ல எல்லாரு சின்ன பையல்லா பைக் ஓட்டிட்டு இருக்காண்டா நமக்கு பைக்கே ஓட்ட தெரியாதுன்னுன அதுக்கு அவனே சொன்னா நீ ஊருக்கு போ ஏ தம்பிட்ட சொல்லி கத்து குடுக்க சொல்றன்னு. டே ஊ தம்பி கத்து குடுத்து நா ஓட் னா அசிங்கோ இல்லையா கேட்டா அப்புடி இருந்து கொஞ்ச கொஞ்சமா தா ஃப்ரெண்டுட்ட பைக்க கேட்டு கேட்டு அப்டிதா கத்துக்கிட்ட.
அப்டியா அப்ப நீங்க வந்து இந்த சென்டர் மாரி கத்து குடுப்பாங்ளே அதுல கத் கத்துகலையா
நேக்கு அங்கெல்லா போகல
அப்டிங்ளா சேர் சேரி அதா உங்களுக்கு அத பத்தி எதும் தெரியுமா
இல்ல இல்ல நம்ம போவல ம் போயிருந்தாக்க கூட தெருஞ்சிருக்கு. நம்மதா இங்க அந்த பக்கமே போவலயே. ஒ ஃப்ரெண்டு வண்டி கேட்ட அதுவு அவனு பயந்து பயந்துகிட்டு தா குடுத்தா ஓட்ட தெரியாதுன்டு நா எங்யாச்சு வெ வெளில வெளில எங்யாச்சி போறதா இருந்தா ஃப்ரெண்டுட்ட பைக்க கேக்குறது அத ஓட் ஓட்றத்துக்கு ஒரு ஆள புடிக்கிறது ஆ அவனே அவனே ச சாவி குடுக்கும்போதே சொல்லுவா ஒனக்கு தா ஓட்டத் தெரியாதே நீ எப்டி ஓட்டுவன்னு இல்ல இல்ல ஓட் றதுக்கு ஒரு ஆள கூப்ட்ருக்கே ன்னு சொல்லி அப்டி போய் போய் பழகிய நானு
சேர் சேரி ஏ ஃப்ரெண்ட் ஏ ஃப்ரெண்டுமே அப்டிதா கத்துக்கிட்டாங்க அவுங்க ஃப்ரெண்டு மூலியமாதா கத்துக்கிட்டாங்க இப்ப ஃப்ரெண்டுட்ட கத்துக்கிட்டா ஒரு ப இதே இருக்க மாட்டேங்கிது நம்ம ஃப்ரெண்டு தான அப்டின்ற மாரி ஒரு ஆ ஆர்வோ இருந்தாலு ஒரு பயோ இருக்க மாட்டேங்குது பயன்னா பயந்து நம்ம விட்டா கூட அவுங்க பேலன்ஸ் பண்ணீருவாங்க அப்டின்ற இதா இருக்கு அதுக்குதா உங்கள்ட கேக்கலா அப்டின்
இப்ப இப்பதா லேடிஸ் எல்லா ப ஸ்கூ ட்டீல தா கத்துக் குடுக்குறாங்க லேடிஸே வந்து
ஆமம்பா நேத்து பார்க் போயிருந்தே பார்க்ல பாத்துட்டு அவ ஒருத்தவோ ஒரு லேடி வந்து அவுங்க பசங்கள கூட்டிட்டு போனாங்க அத பாத்துட்டு தா சேரி நம்மளு கத்துக்கலா அப்டின்ட்டுதா பாப்போ ஏ ஃபஸ்ட்டு ஒரு தடவ ட்ரை பண்ணே ஆ அது ஒன் வீக் தா போச்சி அதோட சரி வே அவங்க ஏ ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகவு விட்டாச்சி இப்ப மறு படியு ஒரு ஆர்வோ வந்துருக்கு ஆனா இது இது நம்ம சென்ட்ர் போனாதா வேலைக்கி ஆகும்போல இருக்கு அதுக்குதா உங்களுக்கு ஏதாவது சென்ட்ர் தெரிஞ்சா சொல்லுங்க
ஆ ஏதாச்சு பக்கத்துல ஏதாச்சு இருந்தாக்கா போய் கேட்டு பாருங்க டைமிங் எப்போ எவ்வளவு அமௌண்டு ஒரு மாசத்துக்குள்ளதா இதுன்றாங்க லைசன்ஸ் வரையு எடுத்து குடுத்துருவாங்க ஆனா டைமிங் அமௌண்ட் மட்டு கேட்டுகிட்டு காலை டயத்துலதா இந்த ஃபிரியா ரோடு ஃபிரியா இருக்க போம்போது தா வர சொல்லுவாங்க
அப்டிங்களா நீங்களு விசாரீங்க உங்களுக்கு எதுவு தெரிஞ்சா சொல்லுங்க ம் அப்ப டிரைவிங்க்கு தனியா சே போனும்ல இப்ப டூ வீலர் தனியா இது ஃபோர் வீலர் தனியா தான கத்து குடுப்பாங்க
தனியா ஆ அதுக்கு லேடிஸே வர்றாங்களே இப்ப கத்து குடுக்க ம் ம் நீங்க ரெண்டயு ஒன்னா போட் டிங்னாக்க ஒரே இதுலயே முடிஞ்சிரு ம் இந்த லைசன்ஸ ம் இது வாங்கிறலா ஆ டூ வீலருக்கு வாங்கிறலா ஃபோர் வீலருக்கு வாங்கிறலா தனித்தனியா போட்டதா ரிஸ் க் போடப்போம்போதே காச பாக்காம ரெண்டையு ஒன்னா போட்டுரனு
அப்டியு குடுப்பாங்களா
ஆ தருவாங்க
ஓ சேரி
ஆ ரெண்டுமே ஒரே மாசத்துல கத்து குடுத்து ஓட்டி காமிக்கணு அங்க போய் பைக்கு தனியா ஓட்டி காமிக்கணு ம் ஆ ஒரு மாசத்துலயே கத் து குடுத்துருவாங்க எல் எல் லார் போட்டு அடுத்த இப்போ எல் எல் லாறு இன்னக் கி போடுறாங்கன்னா ஒரே மாசத்துல வர சொல்லிருவாங்க ம் அங்க போய் ஆர் டி வோ முன்னாடி ஸ்கூட்டில போய் எட்டு போட்டு காமிச்சிட்டு அது அது முடிஞ்சதோட காருல போய் அவரு பக்கத்துல உக்காந்துருப்பாரு மூவ் பண்ண சொல்லுவாரு அதையு ஒட்டி காமிச்சிட்டோனாக்கா ரெண்டுக்கு ஒரே இதுலயே கிடச்சிரு ஏதாச்சு ஒண்ணு ஃபெயிலா போனாக்கா ஒண்ணுதா கிடைக்கு இல்லாட்டினாக்கா ரெண்டும் பாஸாகுறவரையு வெயிட்டிங்ல வச்சிருப் பாங்க இல்ல எனக்கு வந்து டூ வீலர் வேண்டா டிரை கா கார் மட்டு போதுனாக்கா அதுல பாஸ் ஆகிட்டேனாக்கா அதுல மட்டும்தா கிடைக்கு இல்லனாக்கா ஒரு இதுவு அதுவு ல ஏதாச்சு ஒண்ணுல ஃபெயில் ஆனா கூட ஒண்ணு கிடைக்காது நம்ம ஒண்ணு வானான்னு சொன்னாதா அடுத்த ஒண்ணு கிடைக்கு அதனால ரெண்டையு தரவா கத்துக்கிட்டு அங்க போய் ஓட்டு காமிக்க போம்போது எந்த ஒரு பதட்டமு பாடாம டூ வீலர்லயும் பாஸ் ஆயிட்டு ஃபோர் வீலர்லேயு பாஸ் ஆயிட்டாக்கா கிடைச்சிரு
அ இப்ப நம்ம போயிட்டு நம்ம அங்க அவங்க சொல்றபடி ரூல்ஸ ஃபாலோ பண் எ நம்ம நம்ம டெஸ்ட கம்ப்லிட் பண்ணிட்டோம்னா
ம்
டி உடனே குடுத்துருவாங்களா இல்ல அது
இப்போ அத ஃபோ ஃபோட்டோ எடுக்கறதுக்கு அங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல கூப் புடுவாங்க போனதோட அங்கேருந்து ஒரு பத்து நாள பதிஞ்சு நாளைல வந்துரு
அப்ப எப்படி பாத்தாலு இப்ப நமக்கு ஒரு ஒ
நாப்பத்தஞ்சு நாளு நாப்பத்தஞ்சு நாள் கணக் கு ஒரு மாச ஓட்டி காமிக்க லைசன்ஸ் நம்ம கைக்கு வரது
இந்த ஒரு மாச கத்துக்கறது த அல்லாம நீங்க சொல்றீங்க லைசன்ஸ் வர்றது
இல்ல சேத்து சேத்து எல்லாமே ஒரு மாச கத்துக்கிட்டதுக்கு அப்புற ஓட்டி காமிக்கிறது லைசன்ஸ் தர்றது எல்லாமே சேத்து நாப்பது டு நாப்பத்தஞ்சி கு நாளுக்குள்ள வந்துரு
அப்படிங்ளா எவ்ளோ அமௌண்ட ஆவு
அது தெரியல இப்போ எவ்வளவுதுனு தெரியல நா அதுங்க போகும்போது நம்ம எடுத்து து ரொம்ப வருஷ ஆச்சில்ல இப்ப எவ்வளவுதுன்னு தெரியல ஏதாச்சி பக்கத்துல இருந்தாக்க விசாரிச்சி பாக்குறே நானு
ம் சேரி விசாரிச்சி சொல்லுங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டோம் நீங்க
ன இல்ல இனிமேதா
மணியாச்சா
அங்க லேட்டாதா சாப்டுவோ
ம்
அப்றோ
வேற
வேற என்ன இப்ப மத்தியானத்துக்கெல்லா என்ன சாப்பாடு
மதியானத்துக்கு என்ன சாம்பார் தயிர் அப்படிதா வப்பாங்க வத்த குழம்பு கேண்டீன் தான ம்
சேரி சேரி
ம் முப்பதா
இப்ப பய இப்ப பய இப்ப பைக்ல எல்லா வந்து போறதுக்கும் பயமாவு இருக்குது எனக்க வந்து எங்க ஆ ட்ராபிக் ட்ராபிக் ஒரு பிரச்சன பத்தாதுக்கு நம்ம கரெக்ட் டா போனா கூட ஆப்போசிட்ல வரவங்க வரவங்க எப் டி வருவாங்கனு தெரியல அதுக்கும் அவ்ளோ ஸ்பீட்ல போய்ட்டிருக்காங்க
ம்
அதனாலயே பயமா இருக்கு அந்த பயோ ஒரு பக்கோ இருந்தாலு கத் கத்துக்கணுனு இன்னு ஆர்வமா இருக்கா
போவ போவ செட் ஆயிரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தல அப்டி தா இருக்கு போவ போவ அதெல்லா செட் ஆயிரு
நம்ம சும்மா ச நின்டா கூட இந்த சிக்னல்லு ட்ராஃபிக் எல்லா பாத்தாலே அப்டியே பயமா இருக்குது அதுவு பசங்களை எல்லா வச்சிட்டு பைக்ல போறாங்கல்ல அப்பலா வந்து பாக்கும்போதே பயமா இருக்கு ஆப்போசிட்ல வரவங்க அவ்ளோ ஸ்பீடா வராங்க கண்ணா பின்னான்ட்டு
அப்டி பாத்தா யாருமே ஓட்ட முடியாதுல்ல எல்லாரு தானே ஓட்டிட்டு இருக்காங்க பயோ கொஞ்ச நாளைக் இருக்கு அப்புற அப்புறம்லா இப்போ இப்ப லேடிஸே என்ன சல்லுன்னு போவுதுகோ ஓவர்டேக் வாங்கிட்டு
இல்ல சார் போறாங்கதா இருந்தாலு எனக்கு கொஞ்ச பயமா இருக்குது கொஞ்ச இல்ல ரொம்பவே பயமா இருக்குது
அது ஆரம்பத்தல அப்டி தா இருக்கு அதுக்கப்புறோ போவ போவ சரியாயிரு
ம் சரிப்பா நீங்க சென்டர் எங்க இருக் இருக்கன்ட்டு நீங்க எல்லா விசாரீங்க நானு எ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ள சொல்றே ஆ அமௌண்ட் எல்லா டீட்டெயலு கேளுங்க எத்தன நாளு போவணு அப்படின்றதுல்லா
ஆ கண்டிப்பா கேக்றே
டூ வீலரு ஃபோர் வீலர் எலா சேத்து கத்து குடுப்பாங் களா இல்ல வந்து தனித்தனியா வோனர்ட கேளுங்க ஆ கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க என்னங்ப்பா
ஃபோர் வீலர் கத்துக்கணுனு ஆச இருக்கா இல்ல டூவீலர் மட்டு
இங்க ஃபஸ்ட் நம்ம டூ வீலர முடிப்போ இல்ல சிலசென்டர்லே ரெண்டுமே சேத்துதா கத்து கொடுப் ப்பன்னு சொல்லுவாங்கல்ல ஒண்ணு மட்டு ஒண்ணு மட்டு இருக்குமானு தெர்லே அதுக்குதா அது நீங்க விசாரிங்க நானு எ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லசொல்லி விசாரிக்கிறே
ஆ சேரிங் சேரிங்
ஆ விசாரிச்சுட்டு சொல்றீங்களா ஆ டிலே பண்ணிடாதீங்க மம் கொஞ்ச விசாரிச்சுட்டு சொல்லுங்க
ம் ஓகே
செரிப்பா நா நாளைக் கூப்புறே ம்
வச்சர்றே
ஆ மறந்துறாதீங்க நீங்கலே விச சாரிச்ட்டு கூப்டுங்க அப்டி நா வந்து ஏ ஃப்ரெண் பிரண்ட்ஸ் சர்க்கிள்ல்ல சொன்னா கூட நா உங்கள்ட சொல்ரே இந்த மாரி இருக்குன் சொன்னாங்கன்னுட்டு நீங்க கூட கேட்டுட்டு சொல்லுங்க ம் சரிப்பா பாய்
ம் பாய்